ஹலோ சொல்லுங்க வணக்கம் தோழி எப்படி இருக்கீங்க
நல்லா இருக்கேன் தோழி நீங்க நல்லா இருக்க
நல்லா இருக்கேன் காபி டீ எல்லாம் ஆச்சா
எல்லாம் முடிஞ்சது தோழி நீங்க சாப்பிட்டீங்களா தோழி செரிங்க தோழி செரிங்க ஆஹ இன்னைக்கு என்ன தலைப்பு பேசலாம் தோழி
உம் இந்த காய்கறி தோட்டம் போட்றத பத்தி பேசலாம்
உம் செரிங்க தோழி பேசுங்க
உம் ஆஹ இப்போ சொந்த வீடோ வாடக வீடோ செரியா எப்படியும் கொஞ்சம் இடம் இருக்கும் முன்னாடி இடம் இருக்கும் ல்ல பின்னாடி இடம் இருக்கும் இல்ல மொட்டை மாடி இருக்கும் இல்ல பால்கனி இருக்கும் இல்ல கீழே கீழே வழி வழியிலேயே கொஞ்ச இடம் இருக்கும் இந்த இதுல வந்து தொட்டிகள்ல வந்து இந்த கொத்தமல்லி புதினா இதெல்லாம் பதியம் போட்டு பண்ணும்போது நமக்கு நாளடைவுள்ள நமக்கு விலைவாசி அதிகமா இருக்கு கிடைக்கு போனா ஒரு ஒரு நாள் இருக்கிற காய் கறி கறிவெலை ஒரு நாள் இல்ல அப்போ இதெல்லாம் நமக்கு வாங்கறதுக்கு ஈஸியா இருக்கும் இந்த பச்சை காய்கறி எல்லாம் போட்டுக்கலாம் கத்திரிக்காய் வெண்டைக்காய் தக்காளி இதெல்லாம் வெதை வந்து கெடைக்குது மண்ணை மட்டும் நல்லா பதப்படுத்தி வச்சுண்டு தண்ணி தெளிச்சு ரெண்டு நாள் தண்ணி தெளிச்சு மண்ணுல ஒரு ஈரப்பதம் கொடுத்து வச்சிடணும் அதுக்கப்புறம் இந்த விதைகள் கொண்டு வந்து தூவி விட்டு லைட்டா தண்ணி தெளிச்சு விட்டுட்டாக்க மூணு நாள் கழிச்சு செடி முளைக்கும் அப்ப ட்டா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி தெளிச்சீங்கன்னா போதும் இந்த கொக்கோ பைட்டுன்னு ஒண்ணு வருது மண்ணுக்கு பதிலா கொக்கோ பைட்டு போட்டுட்டு அதுக்கு மேல போடும்போது அது தண்ணியும் இழுத்துக்கும் ஆஹ தேவையானப்போ அதுக்கு தண்ணி ஈரப்பதமும் அதுக்கு கிடைக்கும் செடிக்கு சீக்கிரமாவும் வளரும் உம் இது மாரி நெறைய தல்லி வசிருந்தோனாகா நெறய தொட்டிகள் வச்சு இந்த மாரி காய்கறிகலாம் போட்டுனோம்னா கொஞ்ச நாள்வாஒன்னா நம்ம தேவைகு போக மீந்துனா அத வந்து ஒரு வியாபாரமா கூட நம்ம பண்ணிக் கலாம்
சரியா சொன்னிங்க தோழி நாயின்னைக்கு வந்து காய்கறி கடைகளுக்கு வார காய்கறிகள் வாங்குறதுக்காக போயிருந்தேன் சாதரண காய்கறிகள் கூட கிலோ அறுபத்தைஐந்து ரூபாய் எழுபத்தைந்து ரூபாய் அந்த மாதிரி விலை வந்து உயர்வாதான் காண பட்டிச்சு
உம்
இப்ப கூட நான் யோசிச்சேன் என்னுடைய தோழி கிட்ட இத பத்தி கேட்டு பேசாம ஒரு நாலஞ்சு செடிகள் வந்து வைக்கலான்னு இன்னக்கி நீங்க அதுக்கு தகுந்த மாதிரி சரியான ஆலோசனைகள் வந்து சொன்னீங்க நம்ம வளர் க்ககூடிய காய்கறிகல்லா நிச்சயமா நமக்கு எந்த ஒரு செயற்கை மருந்துகளு நம்ம வந்து அடிக்க மாட்டொ நம்ம வீட்டில் பயன்படுத்தக்கூடிய அந்த வெங்காய தாள்கள் அல்லது நம்ம வந்து சாணம் அ அதுலருந்து தயாரிக்கக்கூடிய அந்த பவுடர் வறட்டி இது அ ந்த மாதிரி இயற்கையான இது போட்டாலே நமக்கு வந்து அந்த செடிகள் வந்து நல்ல விதமா வந்துட்டு வளந்துரு நமக்கு வந்து எந் த ஒரு கலப்படமு இருக்காது நம் தோட்டத்து காய்கறி அப் டின்னாலே அது வந்து ஒரு தனி மகிழ்ச்சி தா தோழி உங்களிடத்தில் இன்னொரு சந்தேகம் தோழி அ பண்ணை அந்த மாதிரி எல்லா வச்சு நமக்கு வந்து இந்த கோழி ஆடு இந்த மாதி ரி எல்லா வளர்க்கிறாங்கல்ல தோழி இந்த இயற்கையான தோட்டத்தோடு சேர் த்து அதை பத்தி உங் ளுடைய ஆலோசனையை வழங்குங்கள் தோழி
ஓகே பண்ணை வச்சுக்குறதுன்னாக்க இந்த மாரி அ சின்ன சின்ன கோழிகள்லா கொண்டு வந்து அதுக்கு தனியா கூண்டு கட்டி அதுக்கு அங்கயே தீவனம் போட்டு லைட்டு போட்டு அந்த லைட் ஹீட்லதா அந்த கோழி வந்து இருக்கணு அதுக்காக அந்த அந்த அதுக்குன் உண்டா ன போடுவாங்க அதுக்கு நெறைய தீவனம் போட்டு அதுக்கு டெய்லி அத பாதுகாத்து அதுக்கு ஜொரொ இல்லாம இருக்கா நல்ல நோய் இல்லாம இருக்கா இதெல்லா அ வ வச்சு செக் பண்ணுவாங்க அப்ற ஆ டு மாடல்லா கொஞ்ச வளப்பாங்க அந்த ஆடு மாடுகள்லா மேச்சலுக்கு போயிட்டு வரு இது என்ன ஆகுன்னா ஒர் ஒரே ஒரு கோழி தா வாங்குவொ ரெண்டு கோழி வாங்குவாங்க அத அப்ற சேவலு கோழியு வாங்குவாங்க அத அப்டி குட்டி முட்ட வச்சு முட்ட வச்சு குஞ்சு பொறிக்கு அந்த குஞ்செல்லா எடுத்துன் போய் இன்னொரு இதுல வப்பாங்க இப்பிடி பண்ண பண்ண பெருசா ஒரு பண்ண மாரி ஆயிடு அதுல வர முட்டைய கொண்டு போயி வியாபாரத்துக்கு அனுப்புவாங்க கோழினால நல்ல லாபொ நல்ல முதிர்ந்த கோழி ஒரு ஸ்டேஜ் ஆயிடுத்து இந்த கோழி இன்னுமே நமக்கு வந்து தேவ படாதுன்னா அத வந்து நான்வெஜ் பண்றதுக்கு க அம்ச்சுர்றாங்க அந்த கோழி கோழி வளக்கற்த்னால பல நன்மைகள் அவுங்களுக் கெடைக்கிறது ஆனா நெறைய அதுக்கு வந்து நாம்ப அதுக்கு வந்து ரொம்ப மெனக்கெடனு பாதுகாக் கணு அதுக்கு ஒரு சீக்கு வராம பாத்துக்கணு அது வந்து ஹெல்தியா இருக்குற மாரி வச்சுகணு ஆர்டிஃபிஷியல் இன்ஜெக்ஷன்ஸ் எல்லா போடகூடாது ரொம்ப தரமான டாக்டர வச்சு அத பரிசோத பண்ணி அது குடுக்குற முட்டகூட ம நல்ல தரமானதா இருக்கணு அதுனால யாருக்கு பக்க விளைவுகள் இல்லாம நல்ல பொருளா இருக்கனுன்ற மாரி பண்ணிணா எங்யோ போலா இந்த ப கோழி பண்ணைய வச்சுண்டு
சரியா சொன்னீங்க தோழி அதெல்லா வந்து ஏன்னா நம்ம வெளில வாங்கக்கூடிய கோழிகள் எல்லாம் பாத்தீங்கன்னா முழுமையா ஊசி செலுத்தப்பட்டதா தா இருக் கு அதை உட்கொள்ள கூடிய சிறு வயது பெண் குழந்தைகள் கூட பாத்திங்கன்னா நம்ம கால அந்த காலத்துல எல்லாம் பார்த்தோம்னா பதிமூணு வயது பதினைந்து வயதுலதான் வந்துட்டு பூப்படைவாங்க ங்க ஆனா இந்த காலத் த்ல இந்த மாரி ஒரு செயற்கையான கோழி வகைகள் பிராய்லர் கோழி இதல்லா சாப்பறதுனால அதுல ஏஏ அதுல ஊசி செலுத்தப்பட்டு வளர்றதுனால உடல் நலத்துல பல ஹார்மோனல் மாற்றங்கள் வந்து ஏற்பட்டு ஏழு வயது எட் எட்டு வயதிலேயே பூப்படைந்து சிறு வயதலிருந்தே தொல்லைகளுக்கு வந்து ஆட்கொள்றாங்க
ம்ம்
தவிர்க் இருக்கிறதுக்கு நீங்க சொல்ல கூடிய வழிமுறைகள் வந்து ரொம்ப சிறந்ததா இருந்தது நிச்சயம் ம் நானும் வந்துட்டு எதிர்காலத்துல இத பத்தி யோசிச்சு ஏதாவது ஒன்று இரண்டு கோழிகள் முதல்ல வந்து முயற்சி பண்ணி பாப்போம் ஓரளவுக்கு நம்மனால செய்ய முடியும் நிச்சயமா தோழி செய்ய முடியும் அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம வந்தூ பார்ப்போம் ஏன்னா அதுல ஒரு க்கள் என்ன அப்படின்னா நம்ம வந்து செல்லமா வளத்திடோம்னா அந்த ந்த கோழிய வந்து விக்கிறகோ அல்லது அசைவ கடைகளுக்கு கொடு க்கு கொடுக்குறப மனசு வந்து நமக்கேற்று கொள்ளாது அந்த ஒரு சிறு தயக்கமும் வந்து இருக்கதா செய்து அதனால நிச்சயமா நம்ம வந்து து யோசிச்சு செயல்படுவோம் இல்லைனா யாராவது அஹ் தோழிகள் கேட்கும் போது நிச்சயமா இந்த ஆலோசனைகள் வந்து சொல்லலாம் தோழி அதற்காக தான் உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சு கலான்னு சொல்லி த்து நா தெரிஞ்சுக்கிட்டேன் தோழி வேற எந்த மாதிரி இப்படியான வித்தியாசமான செயல்கள் உங்களுக்கு எதாவது தெரிந்தால் பகிர்ந்துக்குங்க
வித்தியாசமானனா
இந்த மாதிரி வித்தியாசமான தொழில் முறைகள்
தொழில் முறை உஹம் உணவு சார்ந்த முறைகள் கூட செஞ்சு கொடுக்கலாம் இப்ப உங்க வீட்டு பக்கத்துல ஹ நெறைய பேர் வேலைக்கு போவாங்க வயசானவங்க இருப்பாங்க அவங்க சரியான டைமுக்கு சாப்பாடு கிடைக்காது அது எப்பன்னு கொஞ்சம் ஒரு ஒரு நாள் ரெண்டு நாள் அப்படி போனீங்கன்னா அக்கம் பக்கம் விசாரிச்சோம்னா இந்த மாரி நா ஊருக்கு போறங்க அ பாட்டி மட்டு இருக்காங்க பாத்துக்கிறீங்களா அப்டின்னாக்கா ஆ பாத்துக்கறோங்க அப்டின் சொல்லிட்டு ஆ இந்த மாரி நா கூட பண்ணிருந்துருக்கேங்க யாருன்னா இருந்தா சொல்லுங்கன்னாப் அவங்க மொதல்ல எங்க பாட்டிக்கே பண்ணுங்க அத ஹெல்ப் பண்ணுங்கன்ஸ் சொல்லுவாங்க அவங்களுக்கு காலைல உணவு மத்தியான உணவு இரவு சாயந்தரோ ஒரு ஏழு மணிக்கெல்லா ஒரு டிஃபன்னு இந்த மாரி நம்ம குடுக்கும் போது அதுக்கு ஒரு சார்ஜ் பண்ணிக்கலா அதே மாரி அவங்க தூங்குற தூங்கும்போது பத்ரமா இருக்காங்களா தூங்கறாங்களா எல்லா போய் செக் பண்ணிட்டு அவங்களுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாரி இங்க உங்க அம் பாட்டி நாங்க நல்லா பாத்துருந்தோ இன்னென்ன டைம்ல இதெல்லா கொண்டு போய் குடுத்தோ சாப்ட்டாங்க நல்லா இருக்காங்க திருப்பி காலைல அவங்கள பாத்துட்டு உங்களுக்கு ஃபோன் பண்றோ அப்டின்னு ஒரு ஃபீட்பேக் குடுக்கும் போது இது மா அவங்க வந்து இது மாரி அக்கம் பக்கத்துல உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொந்தக்காரங்க கிட்ட சொல்வாங்க இந்த மாரி ஒரு மேடம் இருக்காங்க அவுங்க வந்து நம்ம எங்கனா ஊருக் போனா கூட வயசானவங்கள கூட்டின் போக முடியலன்னா அவங்க டேக் ஏர் பண்ணிக்கிறாங்க அப்டின் நமக்கு சொல்வாங்க இதனால நமக்கு சிறு வொர் வருமானமு ஒர்க் ஒரு ஆத்மா திருப்தியு கெடைக்கு
நிச்சயமா தோழி சரியா சொன்னீங்க இது கூட ஒரு ஒரு காலகட்டத்துல ஆ இதையே வந்து வேறொரு மூலமா நா பண்ணுனே அது என்ன அப்டின்னா ஆ எங்க வீட்ல வந்து என்னுடைய பெற்றோர்கள் வந்து வாடகைக்கு விட்ருந்தாங்க அப்ப நா வந்துட் டு பள்ளில ஆசிரியையா வே பாத்துட்டு இருந்த ஒருஸ் சூழ்நெலை காரணமாக என்ன வந்து தனித்து விட்டாங்க சில வாழ்க் கில வந்து கத்துக்கிட்டோன் சொல்லி ஒரு துன்பகரமான ஒரு காலகட் டம் அப்ப என்ன பண்றதுன்னே தெரியாம இருக்கக்கூடிய ஒரு நேரம் வரும்போது புது வேலை கிடைப் பதற்கு நிச்சியம் ஒரு ஒரு மாதம் அல்லது இரண்டு மாதம் ஆகும் அதுவரை என்ன பண்ணலாம் அப்டின் யோசிக்கிறப்ப பாத்தீங்கன்னா என்னுடைய பெற்றோர்கள் வந்துட்டு ஒரு போர்ஷன் வந்து வாடகைக்கு வந்துட்டு விடும் விடும் வழக்கம் இருந்தது அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா கல்லூரி மாணவர்கள் வந்துட்டு தங்கக்கூடிய இயல்பு இருந்தது அந்த மன அவர்களுக்கு வந்து உணவு சமைத்து கொடுக்கும் அ வழக்கம் வந்து செயல்பாட்டுக்கு வந்தது அதாவது ஒரு மாணவருக் க்கு ஒரு நே ஒரு நாளை அல்லது ஒரு நேரத்துக்கு மட் டும் இவ்வளவு என்று நம்ம சொல்லிட் டோ அப்டின்னா அங்க குறைந்தது ஒரு நான்கு ஐந்து மாணவர்கள் இருப்பாங்க அந்த மாணவர்களுக்கு க்கு தேவையான உணவுகள வந்து நம சமச்சுட்டு மாணவர் அப் ப்டிங்கும் போது நம்ம எல்லாத்தையும் நம்பி வீட்டுல விடும் வழக்கம் வந்து ஏதுவானது கிடையாது து அதனால என்னாப் பண்ணுச்சு அப்டின்னா ஒரு அந்த வீட்டினுடைய ஒரு பொதுவான இடத்தில் ஆ பாத்திரங்கல்லா நம்ம சமச்சு அத வந்த அந்த இடத்துல வந்து வெச் ச்சுரனு தோழி அவர்கள் வந் ந்து உணவு வந்து அந்த ஒரு நேர நம்ம சொல்லிட்டம்னா ஒரு மாணவனிடம் நம்ம தகவல் கொடுத்துட்டோ அப்டின்னா அந்த நேரத்துல அவுங்க உணவு எடுத்துட்டு அடுத்து ஒன்னு மணி நேரத் த்து அந்த பாத்திரங்குளை அதே இடத்தில் அவர்கள் வைத் த்து விட வேண்டும்
ஓகே
அந்த மாதிரி ஒரு வழக்கத்த பின்பற்றி ஒரு ரெண்டு மாதங் கள் ஒரு மாதம் வந்து சென்றது அதுக்குள்ள அந் இது இடைப்பட்ட காலத்தில் நிச்சியம் வேறொரு வேலை வாய்ப்பும் கிடைத்தது அப்பிடியே வாழ்க்கைப் பயணமு வந்து மாறிச்சு தோழி
ஓகே நன்றிமா நல்ல விஷ்யோ ஆ அத நீங்க இன்னுமே தொடர்ந்து பண்ணிருக்குலா இப்ப வந்து அவுங்கவோ உங்க ஊர்ல சாப்பாட்டுக் க்கு தா ரொம்ப கஷ்டப்படுறாங்க இந்த மாரி நீங்க பண்ணி குடுக்கும் போது அது உங்குளுக் கொரு ம மனிஷ் சேவிங்கா இருக்கு உங்க வீட்டுக்கு சாப்பாட்டுக்கு செஞ்சுட்டா மாரி இருக்கு நீங்குளும் நாலு பேருக்கு குடுக்கும் போது உங்குளுக்கு ஒரு சைடு இன்கம் கிடைச்சா மாரி இருக்கும்
நிச்சியமா தோழி ஆனா நா அந்த காலகட்டத்தில் வந்து என்னூல் பிரிய பிரகான தொழில் வந்துட்டு ஆசிரியை தொழில தா இருந்தது அதனால நம்ம வந் வந்து வேறு தொழில வந்து உடனடியா மாற்றும் எண்ணம் கிடையாது ஏனென்றால் தொடர்ந்து அந்த ஆ சிரியை பயிற்சியில இருந்ததுனால ஆ அப்பொழு இப்போது மன இடம் இல்ல நமக்கு ஒ அ சாயிர் சாயிந்த மாலை நேரங்கள்ள வந்து தனி பயிற்சிகளு அப் அப்பொழுது வந்து போயிட்ருந்தது ஆ நீங் சொல்லி ஆலோசனையை ஆ தேவைப்படும் நேரங்குளு நிச்சியம் வந்து பயன்படுத்திக்கோம் தோழி பல நல்ல தகவல்கள வந்து பகிர்ந்துகிட்டோம் கடைசியாக ஏதாவது புதிய தகவல் இருந்தால் பகிர் ங்கள் அதோடு உரையை முடித்துக் கொள்வோம்
ம்
கூடை பின்னுதல் பற்றித் தொடர்ந்து பேசுங்கள் தோழி
இல்லம்மா நம்ம அடுத்த இதுல மீண்டும் சந்திப்போம்மா
ஆ சரிங்கத் தோழி நன்றி வணக்கம் நான்னு இரவுக்கு மேல நா உங் ளுக்கு தொடர்ந்து அழைப்பு குடுக் றேன் தோழி நன்றி வணக்கம் ம்